ஹலோ ஆ கேக்குதா
கேக்குது தோழி ம் இப்ப இந்த சத் தும்மாவு அரைக்கிறத பத்தி பேசினீங்ளா தா
அ சொல்லு
அது எழுதிக்கிறீங்ளா பேப்பர்ல
பேப்பர்ல எழுதவா ஏ நீ எழுதி ஒன என்னா சொன்னே எழுதி எனக்கு அமௌண்ட்ட போட்டு குடுறா நீ என்னிவே எழுத சொல்லிக்கிட்டு இருக்க அமௌண்ட் வேணுமில்ல எனக் கே
சேரி சேரி அப்ப நீ சத்துமாவு அமௌண்ட்டு எழுதியே நானு அப்ப கொண்டு வரே அப்ப இன்னைக்கு கெடைக்கறது கஷ்டோ ஏனா எங்க வீட்டுக்காரர் சாப்ட்டு போயிட்டாரு
ஆ அதே நா பஸ்ட்டே சொன்னேன்ல்ல ஆ போடு போடு போடு அம்பது கிராம் இல் லாட்டி நூறு கிராம் என்னன் பாத்துட்டு போடு ஏனா நெறையா வந்தாலு வேஸ் டாயிரு நம்மளுக்கு ஒரு கிலோனா நெறையா வரு அரச்சம்னா
ஆ
அதனால
ம்
நா பாத்து போட்ற
ஆ
சேரி வேற என்ன உணவ பத் உணவ பத்தியே பேசுறதா ம் அதே நல்லாருக்கு உணவு பத்தி பேசுற ம் நம்மல்லா அப்டி நல்லா சாப்பிடுவோ
ஆமா ஹெல்த்துக்கு நம்ம சாப்பறமோ இல்லையோ அத பத்தி
அ ஸ்பேசதா செய்யணு ஆமா ம் இல்ல காலைல நாங்க டயட்ட பத்தி பேசுனோ
ஆ ஆ
ஏ நெறைய பேரு இப்போ வந்து நெறைய டயட்ல இருக்காங்கல்லையா அது இப்போ ஒரு ட்ரெண்டு் மாரி ஆயிடுச்சு எல்லாருமே டயட்ல இருக்கிறாய்ங்க அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு என்னன்னா
ம்
ல இருக்கிறோ ஒடம்பு மெழுஞ்சுருச்சு அஞ்சு கிலோ கொறச்சிருச்சா அஞ்சு கிலோ கொறச்சி ட்டு மூஞ்சிலா ஒரு மாரி் அ கெளவி மாரி டொக்கு விழுந்த மாரி ஆயிரும் அனாலா எனக்கு பயமா இருக் கு ஏற்கன அத யாரோ ஃப்ரண்ட் வந்து டயட்ல இருந்து மூஞ்சிலா ஒரு மாரி டொக் குழி விழுந்த மாரி ஆயிடுச்சு
ஆ ஆ
மாரி ஆனோனே அது கொஞ்சம் பயோ வந்துடுச்சு ஏன்னா அது வந்து கொஞ்சம் மொகம்லா நல்லா இருக்கணுனு சொல்லிட்டு எதிர்பாக்குமா அதனால எனக்கும் குழி விழுந்துருமோ என்னவோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு அதனால வந்து எனக்கு இப்ப நா அத எடுக்கறதுலனுச்சு நா சொன்னே டயட்னா கஷ் இஷ்டத்துக்கு அ எல்லாரு யூடியூப்ல போடுறது கண்டவங்க சொல்றதுலா நம்ம கேக்க கூடாது ட டயட்னா காலைல நல்ல ஹைலி புரோட்டீன் ட்ரெஸ்ஸு பேலன்ஸ் டயட் எடுத்தாவே வந்து நமக்கு நல்லா இருப்போ
ஆமா
மொகோலா வந் து அந்த மாரி இருக்காது டொக்கல்லா விழுகாது இப்ப நா இருந்தே டொக்கு விழுந்த மாரி இருக்கா மொகம்
இல்ல அப்டி இல்ல
இவங்க என்ன டயட்னா பா எம்டீ ஸ்டமக்கா
பாத்தி சாப்பறது
ஆ
என்ன என்னன் கேட்டே நானு கேட்டதுக்கு காலைல ரெண்டு சப்பாத்தி சாப்டுமா மத்தியானம் ரெண்டு சப்பாத்தி சாப்டுமா
ஆ அது டொக்கு உழுந்த மாரி
நா தா சொன்னே அப்டில்லா சாப்பட கூடாது அப்புறோ யா அது சில த்துல அவுச்ச முட்டைய வந்து உள்ள இ உள்ள இல்லாம அந்த முட்டைய மட்டூ நா சாப் ட்டுக்குறவே அப்புடின்னு நா அப் இப்புடிலா இருக்கக்கூடாது டயட்டுன்னா ஆயில் எல்லாமே பேலன்ஸ்டா இருக் க்கணு ஏன்னா நம்ம பு்ரோட்டீன் வந்து அதிகமா நம்ம தனி தனியாவு எடுத்துக்கு மாட் டோ அதுனால கா காலைல டயட் வந்து கண்டிப்பா ப்ரோட்டீன் கொஞ்சோ ரிச்சா எடுக்கற மாரி இருந்தாதா அன்னிக்கு நாள் ஃபுல்லா இருக்கூ அப்டின் சொ
அ எனக்கு ஆ காலைல டயட்டுக்கு ரெண்டு இட்லி ஒரு கப் சாம்பார் ரெண்டு அவிச்ச முட்ட இப்டி சாப்ட்றாங்க
அம்மா எடுக்குறாங்க அப்புடி அம்மா வந்து இ ட்லி வேக வெக்கிறாங்கல்ல அப்டி வேக வைக் வைக்கும் போது என்னா பண்றாங்கன்னா ஒரு முட்டையு வேக வச்சுட்றாங்க
ஆ
ட்டயு வேக வச்சுட்டு கரக்டா ரெண்டே ரெண்டு இட்லி தா ரெண்டு இட்லிக்கு மேல சாப் புடமாட் ட்டாங்க ரெண்டி இட் ஒரு முட்ட இந்த பிள்ளைங்க வீட்ல் இருந்துச்சுன்னா அந்த மஞ்ச கருவ வந்து பிள்ளைகள்ட்ட குடுதுட்றாங்க பிள்ளைக வீட்ல இல்லாட்டி அவங்களே சாப்ட்றாங்க மஞ்சக்கருவ அவங்க ப்படிதா எடுத்துக்குறாங்க அம்மா அப்புடிதா எடுத்துக்குறாங்க
ஆ அப்புடி இல்லேன்னா அரக்கப்பு சட்னி அரக்கப் சாம்பார் ரெண்டு அ முட்ட ரெண்டு இப்டி அப் அதா எனக்கூ தெரியல ஆனா அப்புட் தா சாப் ப்ரகானா வெயிட் நல்ல லாஸ் ஆயிருக்கு
அது லாஸ் ஆகும்பா இப்ப ஆனா புரோட்டீன் எங்க இருக்குது நமக்கு தேவ புரோட் புரோட்டீனு ஃபைபருந்தா அதிகமா தேவன்னு சொல்றோ
அ ஆ
கார்போஹைட்ரேட்டையே நம்ம சாப்புடுறோ
ஆம்மா
அப்போ கார்போஹைட்ரேட்ட சாப்புறதுக்கு எதுக்கு நம்ம டயட்ல இருக்கணுன்றே
ஆ
ஆ நம்மளுக்கு தேவ கை ஓ அதாவது காலைல என்ன சாப்புடணுன்னா ஒரு அவுச்ச முட்ட ஒண்ணுரு ஒன்னு ஒண்ணு உள்ள இருக்க கரு இல்லாம வெறும் ரெண்டு அவுச்ச முட்ட
ஆ
ஒரு கப்பு சுண்டலு பட்டாணி பச்சப்பயுறு ஏதோ ஒண்ணு
ஆ
ஒரு அஞ்சு பாதாம் ஊற வச்ச பாதாமு அது போது காலையில இல்லையா ஒரு எல்லாத்தையு போட்டு அடுச்சு நட்ஸ் எல்லா போட்டு அடுச்சு
ஒரு ம ஆ ஒரு மில்க் ஷேக்கு அல்லது
ய அது மாரி மில் கெ ஆ அதா பால் ஊத்தக்கூடதுன்றே மேக்சிமம் டயட்ல இருக்கவுங்க வந் ந்து ரொம்பல்லா பால் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு கொஞ்சோ ஆ கூழு மாரி எல்லாத்தையு ஒரு பழ ஏதோ ஒரு பழோ ஆப்பிளோ இல்ல மாதுளம் பழோ எல்லாத்தையு போட்டு ட்டு நட்ஸ் எல்லா போட்டு தண்ணி ஊத் நல்லா அடிச்சுட்டு
ம் ம்
பாதாம் பால் எடுக்குறாங்க பத்தியா பாதாம் நைட்டு் ஊர வச்சு அந்த பாதாம் பால் எடுப்பாங்க அந்தப் பால் எடுத்து ஊத்தி
ம்
அது வந்து கொஞ்சோ தேனு ஊத்தி அத ஒரு டம்ளரு குடிச்சுட்டோ அப்டின்னா அ து பசியே எடுக்க மாட்டேது நா ஒரு ஒரு நா ஒரே ஒரு நாள் மட்டு ட்ரை பண்ணே அப்டி
சேரி சேரி
திம்முன்னு ஆயிறுது பாத்துக்கோ ஒரு ஆப்பிளு அந்த கிஸ்மிஸ் பழோ முந்திரி பாதாமு ஆ இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சு தண்ணி ஊத்தி அடிச்சு நல்லா பண்ணு அது ஒரு வாய் வயிரு அப்டியே ஃபுல்ஃபில் ஆயிருது பசிக்கிறதுக்கே லேட் ஆகுது ம் அது இந்த மாரி இல்லியே அது கொஞ்சோ நல்லா இருக்குல்ல இல்ல அப்டின்னா இன்னொரு இன்னொரு வேல செய்வே இந்த பார்லி அரிசிக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகு ம் சொல்லுவாங்க
மா ஆனா அது அரிசி கஞ்சி வந்து து கஞ்சிய தான குடிக்கணு அந்த அரிசிய சாப்டக் கூடாதுல்ல
ஆஹ நா என்ன செய்வே தெரியுமா அப்டியா கஞ்சியவா குடிக்கணு
ஆ இல்லியா
நா என்ன செய்வ தெரியுமா பார்லி அற இதூ அ பச்சேப் பயிர் வந்து ஒன்னு எடுப்பே
ஆ
பார்லி அர பச்ச பயிர் ஒரு ஒண்ணு ஒரு எதுல எடுக்குறனோ குட்டீ இதுல எதுல எடுக்குரன்னோ அதுல எடுத்து நம்ம தாலிக்கவோ குக்கர்ல போட்டு நல்லா கழவி கொஞ்சொ நேரோ ஊற வச்சிட் டு வெங்காயந் தக் காளி ஜீரகம் போட்டு தாளிச்சுருவே
அ
உள்ந்த பருப்பு போட மாட்
ம் அ
அத போட்டு நல்லா தாள்ச்சிட்டு ஒரு பட்டவத்தல போட்டு தாள்ச்சிட் டு இந்த பார்லியையு இ தயு ஊற வச்சதயு அதுல போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு சாம்பார் பவுட்ரு கொஞ்சொ போட்டு தண்ணி டபுள் மடங்கு ஊத் துவே
ஓ பார்லினால
ஆமா வேகறக்கு ரொம்ப இதாருக்குல்லியா டபுள் மடங்கு தண்ணி டபுள் மடங்கா ட்ரிபுள் மடங்கு கூட ஊத்துவே
ஆஹ் ஆஹ்
அப்டி கொல கொல கொலன்ருக்கு நல்லா வேக வச்சிருவே நல்லா வே வேகவெச்சனா ஒர் மாதிரி பயரே நல்லா மசிச்சி போயிரு
ஆஹ்
நானே கிண்டி ஆஹ் அத நல்ல க்கிந்து தா ஆனா கொஞ்சொ கூல் மாரி ஆயிருச்சு கோல்லெ ஆஹ் காலைலெ அத சாப்டம்னா செம்மையாருக்கு பசிக்கிவே பசிக்காது வெயிட்டுலாஸாவாது மூனு நாளா நமலுக் ஆனா இப்பெ அந்த வேலையெல்லா விட் டுடெ ஒன்றர மாசம் அப்டி ஹெவியா ஒர்க் பண்ணே ஆனா இப்போ அந்த வேலயெல்லா ஆஹ் சோம்பேரியா இருக்கு ஆமா செய்ய முடில அது தா காலைல எல்லாத்துக்கும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சாப்பாடு கேக்குறாய ய இவ ஒரு சாப்பாடு கேக்குறாங்க அவங்க ஒரு சாப்பாடு கே
அதா எல்லாருக்கும் ஒன்னு தெரியாது
மூணு பேத்துக்கு மூணு சாப்பாடு செய்யணும்னா எப்டி இருக்கு கும் வீட்டுல ஆஹ் அது தா கஷ்டமா ச செஞ்சு குடுத்தா சாப் பலாம் நம்ம
ஆமா
உஹம் அது தான் என்ன பண்றது இந்த ஞாயித்து கெழமையானா அதோட பெரிய பை தா இருக் கு ஆ ஆமா ஒரு ஆளுக்கு ஈரலு ஒரு ஆளுக்கு சிக்கனு இல்ல சில வீடுங்கள்ல ஒரு நாள கறி எடுத்தாங்கன்னா அந்த கறிய சாப்ட்டு விட்றாய்ங்க அது கறி கொழம் சோறாக்குராங்களா ஆ கறி கொழம்பு வைக்கிறாங்களா அவ்ளதா முடிஞ்சு போச் சு அவெங்க வீட்ல சாப்பாடு நம்ம வீட்ல என்னடானாகா ஒரு ஆளுக்கு கறி கேன கோழி ஒராளுக்கு கோழி பிடிக் கேது கறி அப்பறம் நீ ரெண்டயு சாப் ப்பட மாட்ட உனக்கு மீனு அப்புறோ அந்த வாயில்லாத ஜீவனுக்கு அதுக்கு ஒண்ணு
அ
ம் நாலு பேத்துக்கு அஞ்சு சமையல் பண்ணுவே ம் இப்படி இருங்க ஆ
சயு விட்டு போயிரு
அய்யையோ ஞாயித்துகெழம ஆனாவே ஐயோ கடுப்பாரு ஏண்டா இந்த காலைல எந்திரக்கவு முடியல நம்மளால வெள்ளனா எந்திரிச்சாவது எதா திட்டிக்கிட்டு எதாவது ஒன்ன வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலா அத ஞாயி நல்லா தூங்குறமா நம்ம எந்திரிச்சு வரோம் போது அந்த கிச்சன்ல இருக்கும் பாரு எல்லாமே அப்பதா எந்திரு ச்சோனே டென்ஷனு அத பாத்துட்டு ஆமா அப்படித் என்ன ஆகுது விட் வந்துருச்சு டென்ஷன் ஆகுது அத்தனைய பாத்துட் டு அதுக்கப்பறோ சரி எப் எதோ செய்யு கோவத்துல செய்ரோ செஞ்சிட்ருக்கும் போதே மறுபடியு ஒரு பை வரும் பாத்துக்க கரு ப்பு கலர்ல மறுபடியு ஒரு கோவ வரும் பாரு இது என்னாது அப்டின்னு இல்லல்லல்ல இல்லல்ல இது வந்து அவைங்களுக்கு அந்த ஜீவனுக்குன்ட்றுவாங்க
ம்
ம் இப்டி பண்ணா என்ன பண்றோ அந்த ஜீவன் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்றா நீ வெளிலே அவுத்து அவுத்து வு
ம்மா
சாப்புட மாட்டுது ம் சோ நாங்கே றாங்க அவைங்களே சாப்டவே இல்ல
அப்டியா
புடாம கெடக்குறாய்ங்க
ம் அதே நெனச்சுக்டே இருப்பாங்க இன்னொன்னு ஒரு நாள் தானே வுடு சண்டே சாட்டர்டே
ஆ
வேல வெயிட் பண்ணுவாங்களா இருக்கு சண்டேக்கு
என்னமோ பன்ட்டு நா வுட்டுட்டே நா ஒண்ணுமே செய்ல த தயிர் ஊத்தல எதுவு ஊத்தல இருக்குற சாப்பாடு சாப் ட்டு முடி அதுக்கு அப்பறோதா உனக்கு சாப் பாடு அப்டின் சாப்பாடு செஞ்சு செஞ்சு வே ஸ்ட் ஆகுதுல்லப்பா எவ்ளோ சாப் பாட கொண்டு கீழே கொண்டை கொட்றது நம்ம ஆ
தனை ஊத்து ம் ம் நல்ல ஊட்ட ஆப் பசில இருந்துச்சுன்னா அப்புறோ அடுத்த நாள் தன்னால சாப்
அதுல்லா விட்டுட்டே நானு போடவே இல்ல இவுங்க என்னா பண்றது அந்த இருக்குற சாப்பாட கொண்டு கீழ கொண்டு கொட்டிட்டு கழிவை கழிவைன்றது
ஆ
ப்படும் அது கொழுப்பெடுத்து போய் சாப்பிடாம கெடக்குது நம்ம என்னா பண்றது எவ்ளோ சாப்பாட வேஸ்ட் பண்றது சிலிண்டர் வேஸ்ட்டு அரிசி வேஸ்ட்டு தண்ணி வேஸ்
ம் டைம் வேஸ்டு பத்து நிமிஷோ கட் பண்டு திருமாப கூ ஆ சேரி ஆ கூப்புடுங்க ஃப்ரீயா தா இருக்கே
ம் ம் ஓகே